சொல்லுங்க
ஆ ஆ அதே டாபிக் நம்ப கண்டினியூ பண்லா
பண்ல்லா அது அந்த இதுவே எனக்கு இன்னோ டிஸ்கனெக்டன்னு வருதுமா சுத்தின்டே இருக்கு
அப்டியா தெரியலயே நீங்க கட் பண்ணிடுங்க கால காலர் இன்கால்
என்ம்மா
எண்டு கால் குடுத்துட்டீங்கல்ல
அது வரவே இல்லயே அதுக்குள்ளே டிஸ்கனெக்ட் வந்துருச்சி நீங்க போன் கட் பண்ண உடனே வந்துருச்சிங்க போன் பன் பண்ணிருக்க கூடாது
அப்டிய நான் கால் கட் பண்ணல உங்கள்துதா கட் ஆச்சு
அப்டியா ஆனா நா எதுவுமே காலே டச் பண்ணலப்பா
அப்டியே தெரியலயே சில டைம் எறர் அப்டியா தெரியலயே
இப்ப நா பேசினது உங்களுக்கு அங்க வந்துருக்கா
இல்ல எனக்கும் வரல ஏன்னா நீங்க தானே கால் பண்ணீங்க உங்களுக்கு தான் வரும் அந்த ஃபார்ம்
ஆ ஆமா இ நம்பர் வந்து பாக்க முடியாது என்ன
இல்ல அதுதான் அந்த ரிப்போர்ட் ஜெனரேட் ஆக மாட்டேங்குதுல அது ப்ராப்ளம் இருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ
ஓகே
ஓகே நம்ம கண்டினியூ பண்லா ம் செரி ஓகே அதுதான் இப்ப வந்துட்டு இப்ப போன் யூஸ் பண்றது அதனால இப்போ நம்ம ஸ்கூல்லயும் கூட நம்ம அவங்க ஃபோன பேஸ் பண்ணிதான் வந்துட்டு நெறைய விஷயங்கள் நடக்குது அப்டின்னு நெனைக்கிறேன் ஏனா வந்துட்டு ஒரு ஹோம் ஒர்க் குடுக்குறதும் செரி ஆஹ் நிறைய இன்பர்மேஷன் அவங்க ஷேர் பண்றது இப்போ ஒரு நாளைக்கு லீவு்ன்னு ம் ம்
தெரிமா பிள்ளைங்க வீட்டுல போயி எங்களுக்கு மிட் டம் டெஸ்ட் இருக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு இன்னைக்கு இந்த ஹோம் ஒர்க் பண்ணணும்னு சொல்றது இல்ல அதனால அவங்க என்ன பண்ணாங்க பேரன்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்ச்சுட்ங்க உங்க பையனுக்கு நாளைக்கு இந்த அந்த டெஸ்ட் இருக்கு இன்னன்ன போர்ஷன் முடிச்சுருக்கோம் இன்னென்ன போர்ஷன் எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்ட் வச்சுருக்கோ அஹ் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க உங்க பசங்க சொ சொல்லனாலு நாங்க உங்களுக்கு கன்வே பண்ண டீச்சர போய் நம்ம கேட்டுறக் கூடாது இல்லயா சரிாங்க பசங்க தாங்க சொல்ல மாட்டாங்க போன தா இருக்கு இருகுல்ல நீங்க ஏ எங்களுக்கு அனுப்பலனு கேப்பாங்கல்ல அதனால அவங்க அட்வான்ஸா முந்திக்கறாங்க
கரெக்ட்டு ம் அதுதா அந்த மாரி இன்பர்மேஷன் எல்லாமே இப்ப போன்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஒரு ஹோம் ஒர்க் அனுப்புனும்னா கூட அவங்க ஒரு பிடிஎஃப் ஆ அனுப்பற ஒரு ஃபைல் கூட வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஆப்லயே தா வருது எந்த இன்ஃபர்மேஷன் ஒரு மார்க் அனுப்பறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு அதுலயே அனுப்பிட்றாங்க சோ அவங்க பசங்களும் அதுலயே செக் பண்ணிட்டு இன்னைக்கு ஹோம் ஒர்க் வந்து நம்ம அதுலந்துதா பண்ணனும் டவுன்லோட் பண்ணணும் அப்டின்றத வந்துட்டு அவங்களுக்கே தெரியுது இன்னைக்கு ஹோம் ஒர்க்க வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் அப்டின்னு இருக்கறதுனால வந்துட்டு நம்ம வேற வழி இல்லாம வந்து போனும் ஏதோ ஒரு டேபோ வந்துட்டு அவங்களுக்கு நம்ம குடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா வந்துட்டு
ம்
நாளைக்கு ஹோம் ஒர்க்க ஃபினிஷ் பண்ணிட்டு போனோம் இல்லயா அதுக்காக வந்து நம்ம அத வந்து ஆக்சஸ் குடுக்க வேண்டிதா இருக்கு அந்த மாரி சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளால அவாய்ட் பண்ணவே முடில அப்டின்ற மாரி ஒரு சூழ்நிலயும் போயிட் டுருக்கு அப்டின்னு நனைக்கறேன் நானு ம் ஆ அதுதான் வேற என்ன்னா
கேு எடுத்துக்கணு என்ன பண்றதுமா இப்ப இருக்கற காலத் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ் க்கை முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மாத்திக்கறதா இருக்கு முந்தி வந்து பசங்க நம்ப பேச்சு கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப நாம பசங்களுக்கு நாமதான் அவங்க பேச்சு கேக்கணுமா இருக்கு
ஆமா ம்
கேக்கலன்னா அங்களுக்கு மனசு சங்கடம் ஆயிட்றது போமா எல்லாரோட அப்பா அம்மாவும் கேட்டுக்கறாங்க சொன்னா சரின்றாங்க நீங்க மட்டு செய்ய மாட்டன்றீங்க அப்டின்னு வருத்தப்படுறாங்க
ஆமா நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கோ நம்ம முடிஞ்ச வரைக்கு சொல்லி பாக்கறோம் எதுவு கேக்கலன்னா ஒரு கொஞ்ச அதட்ட அது அதட்டி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நெலயும் வரது அப்போ வந்துட்டு நம்ம மேல கோவப்படுறாங்க என்ன இது நீ இந்த மாதிரி கத்துற என்கிட்ட அப்டின்னா நம்ம ஒரு அஞ்சு தடவ வந்துட்டு ரொம்ப பொறுமையா நா சொல்லியிருப்பேன் நானு எ பையனு இப்டிதா பண்ணுவான் ஒரு அஞ்சு தடவ நா பொறுமையா சொல்லிருப்பே ஆனா வந்துட்டு ஆறாவது தடவ கொஞ்ச கத்தி சொல்லும் போதுதா அந்த வேல நடக்கு அப்டி இருக்கும் போது நம்ம என்னதா பண்றது நம்ம கத்தி பேசறதா இல்ல ஃப்ரெண்ட்லியா சொல்றதா அப்டின்ற ஒரு கன்பியூஷன்லயே இருக்கோனு நனைக்கறேன் இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாம்
அதான்
ம் அதனால நெக்ஸ்ட் என்ன பண்றது உங்ககிட்ட ஆ முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்து தான் டீல் பண்ணணும்ன்ற ஒரு நிலைமையில தான் இருக்கோ எல்லாருமே இருந்தாலும் வந்துட்டு ம் ம் சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அதுதான் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா டீல் பண்ணுன்ற ஒரு இங்க நம்ம யோசனை வந்து அந்த மாரிதான் இருக்கு பட் இருந்தாலுமே வந்துட்டு ஏதா ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம நடந்து ஆகணும் அப்டின்னு இருக்கும்போது கொஞ்சம் அதட்டி அந்த வேலையை வாங்குறதுதான் ஏனா இப்ப ஒரு எக்ஸாம் நடக்குது நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா வந்துட்டு விளையாடிட்டே இருந்தா செரிப்பட்டு வராது இல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிச்சுதானே ஆகணும் படிச்சாத தானே உனக்கு நாளைக்கு மார்க் வரும் நல்ல படியா அப்டின்றத வந்துட்டு கொஞ்சோ போர்ஸ்புல்லா சொல்ல வேண்டியதா ஒரு சூழ்நிலை இருக் க்கு அப்டின்னு
ம் கரெக்ட் தான் உண்மதா அது ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பசங்கள வந்து நம்ம திட்டினாலோ கோவிச்சந்தாலோ அந்த வேல ஆகாது
கண்டிப்பா
தாஜா பண்ணி ஆ சரிப்பா ஒரு கொஞ்ச நாழி விளையாடுப்பா போதும்பா இதெல்லாம் முடிச்சுட்ட நீங்க அப்பறம் என்ன வேணா விளையாடுப்பா எவ்ளோ நேரோ வேணா விளையாடுப்பா சொல்லிட்டீங்கோ வைங்கோ
ம் ம்
கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருடா நா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துற நீயும் போய் உங்க வீட்ல போய் எல்லாம் ஹோம்ஒர்க்கு படிக்கிறதெல்லாம் இருந்த படிச்சுட்டு வந்துரு நம்ம எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் கூட விளையாடலாம் எனக்கு டைம் குடுத்துட்டாங்க எங்க அம்மா அப்டின்னு சொல்லிட்டு வந்துருவான்
ஆமா
என்ன இப்ப மனம் போன போக்குன்ற மாதிரி அவங்க போக்குலயே போய்தான் நம்ம போக்குக்கு கொண்டு வரணும்
கண்டிப்பா ம்
அதே மாரி பத்து வயசுக்குள்ள அந்த குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருதுன்னா காலேஜ் போனாலும் கேட்கும் பத்து வயசு உட்டுடோன் வைங்க அவங்க பேச்ச தான் நாம கேக்கனும் அந்த மாரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சி இப்போ
ஆமா ஆமா அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பியர் பிர்ஷர்ன்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து போன் வச்சிருக்கான் அதுல வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கான் என்னால வந்துட்டு என்ன நீ ஓபன் பண்ண விட இதுல என்ன மட்டும் இவ்ளோ பண்ணிட்ருக்க அந்த மாரி பிரச்சனைகளும் வருது என் ஃப்ரெண்டு் மட்டும் அந்த வாட்ஸ் அப் குரூப்ல வந்து எனக்கு சேட் பண்ற நீ மட்டும் உன்னோட போனுக்கு வர வருது மெசேஜ் நான் வந்து உன்னோட போன் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு எனக்கும் போன் வாங்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு நிறைய நடக்குது ஏன்னா வந்துட்டு அ வேற பேரண்ட்ஸ் வந்து வாங்கி குடுத்துடுறாங்க அந்த ஒரு பிர்ரஷர் வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு உக்காந்து பேசும்போது வந்துட்டு அவுங்க பசங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க என்கிட்ட இருக்கு உங்க்கிட்ட ஏன் இல்ல நீ உ உங்க அப்பா அம்மா மட்டும் ஏன் இப்டி இருக்காங்க அப்டின்ற அளவுக்குல்லாம் பசங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆ அப்டி இருக் இருக்கும் போது அந்த பிரஷர் வந்துட்டு நம்ம வீட்ல வந்து அம்மா அப்பாவுக்கு மேல போடுறது அந்த மாரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது அடுத்தது அப்டின்ற மாதிரி ம்ம நம்ம கரெக்டா வளத்துட்டு இரு ப்போ நம்மளால முடிஞ்ச ஒரு எஃபோட் போட்டு இந்த மாதிரி ஒரு இதுவா போய்ட்டு இருக்கு போது வந்துட்டு ஸ்கூல்ல வந்து வந்த ப்ரஷு ப்ரஷர் வந்து கூட இருக்குற ஃப்ரெண்ட்ஸ்னாலயே வந்துட்டு நா எப்டி பண்றே நா அப்டி பண்றே ஒரு கேம்ஸ்ஸு ஆடுறே நா இந்த ஒரு கேம் ஆட போறே நீயு வந்துட்டு வீட்ல போய்ட்டு இதே டைம்க்கு நீ லாகின் நானு அதே கேம் ஆடுறே அப்டின்ற மாதிரி ஒரு செட்டப் வந்து பேசி வச்சுகிட்டு பண்றது அதெல்லா கூட இப்ப நடக்குது இந்த ஏஜ் பசங்களுக்கு ஒரு டென் லெவன் ம் அதெல்லா வந்துட்டு நம்ம எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாத ஒரு நெலமையிலே தா இருக்கோ இப்டி பேசிட்டே தா இருக்கோ இன்னமு நாள் ஆக ஆக வந்துட்டு மோசமாயிட்டே தா போகுன்றது தெரியுது பட் வேற வழி இல்ல பாருங்க அது அப்டியேதா போய்ட்டு இருக்கு நா எனக்கு என்ன தோணுனா சில டைம் ஏண்டா இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு இத்தன மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னல்லா நம்ம பாட்டு நிம்மதியா இருக்கோ டி வி பாப்போ நம்ம பாட்டுக்கு படிப்போ போவோ வருவோ அந்த மாரிதா இருந்துச்சு ஆனா வந்துட்டு இப்ப எ ன்னா அந்த ஃபோனுன்ற ஒரு விஷ்ய வந்ததுக்கு அப்பறோ அட்வான்ஸ்டா போயி தா இருக்கே தவிர அதனால அதுல இருந்து நம்பளால வெளிய வரவே முடியில அப்டின்ற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு அதனால என்ன பண்றதுனே தெரியில அப்டின்ற மாரி ஒரு சிட்டுவேஷன்லதா இருக் கோனு நெனைக்கிறே ஒரு பேரண்ட்ஸா
கரெக்ட்டு மாறு எல்லா வந்து மாறு மாறுபோது அந்த பசங்களுக்கு புரியறதுக்கு நாள் ஆகு அப்பதா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம எவ்ளோ வாழ்க்கைய பின்னோக்கி பாக்கு போது இந்த மாரி நம்ம நெறயா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோ
ம்
அப்டின்னு தெரியு அது வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகு
ஓகே ம் அதுதா நம்மளோட அப்பா அம்மாலா வந்துட்டு இந்த மாரி படிச்சோ நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்கள வளத் தோ அப்டின்ல சொல்வாங்க நம்மளு வந்து இப்ப நம்ம பசங்களுக்கு அப்டிதா சொல்லிட்டு இருக்கோ ஆனா வந்து ளுக்கு புரிய மாட்டேங்குது அந்த ஒரு இது ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு அவுங்க வளர்ற விதமே வேற மாரி இருக்கு எல்லாமே ஒரு லக்சுரி அவுங்களுக்கு கடைச்சிருது டி வி யு சரி ஒரு ஸ்மார்ட் டி வி அதுலயே வந்து யூ யூடியூப் பாக்கலா அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டி வி கெடச்சிருச்சு ஃபோனு அதே மாரி தா அவுங்களுக்கு கெடைக்காத ஒரு விஷ்யமே இல்ல அப்டின்ற மாரி ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அதனால ஒரு அந்த கஷ்டம்ன்ற விஷ்யமே எதுவுமே தெரியமாட்டேங்குது அப்டின்னு நெனைக்கிறே நானு
அதா
ம் ம் அதனால சோ பசங்களுக் கு நம்ம சொல்லி தா வளக்கணு இந்தமா ஆனா வந்துட்டு எ பையனுக்கு நா சொல்வ இந்த மாதிரி இருக்கு நம்ம வந் உனக்கு ஸ்கூலுக்கு நாங்க இவ்ளோ ஃபீஸ் கட்றோ அதனால நீ வந்து நல்லா படிக்கணு படிச்சாதா உனக்கு ஒரு நல்ல வேல கெடைக்கு நீ வந்து ஃபியூச்சர்ல நல்ல படியா ஒன் ஆ வர முடியு அப்டின்றது ஈச் அண்ட் எவ்ரி மணி நம்ம எவ்ளோ ஸ்பெண்ட் பண்றோமோ அத சொல்லி சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு ஏனா வேற வழி இல்ல இல்லியா நம்ம சொன்னா தா அவுங்களுக்கு வந்து புரியு அந்த மாதிரி ஆய்டுச்சா அதனால வந்துட்டு எங்கேயாது கடைக்கு போனாலோ எதா ஒரு இவ்ளோ ரூபாய்க்கு ஏதாவ் ஒன்னு வாங்குனான்னா அவனே கேப்பா என்ன இந்த ஒரு சின்ன ஒரு ஐட்டம் வந்துட்டு ஐநூரூபாயா எதுக்கு அப்ப வேண்டா அப்டின்னு அப்டின்னு அவன் வாய்லே வ வாயாலே அளவுக்கு நம்ம வந்துட்டு வளக்க வேண்டியதா இருக்கு இப்போ பட் நம்ம அந்த காலத்துல எல்லா அந்த மாரி இல்ல நமக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுப்பாங்க ஒரு நூரூபா கொடுத்தா அத வச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனாவு அந்த ஒரு சாக்லேட்டோ ஏதா ஒண்ணு வாங்கி சாப்பிட்றது அந்த மாரியதா இருந்துச்சு அப்போ ஒரு அந்த மணியோட வேல்யூ தெரியல பட் இப்ப வந்துட்டு வளத்தாதா வந்துட்டு பசங்க ஒ ஒழுங்கா வளர்வாங்க அப்டின்ற மாரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு
ம் மாறும்பா எல்லா மாறு கட்டாயம் மாறு அவ அவங்களுக்கு அந்த பக் பக்குவம் வர வரும்போது அப்ப யோசிப்பாங்க நா நம் அப்பா அம்மாலா எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க இதெல்லா நம்ம பண்றதுக்கு எவ்ளோ யோசிச்சிருப்பாங்க எப்டிலா தெரட்டி பண்ணிருப்பாங்க அப்டின்னு நிச்சயமா இதெல்லா தெரிய வரு இப்டி போய்டாது அந்த ஒரு அடுத்த இப்ப அடுத்த பகுதி ஒரு மனிதனுக்கு மறுபக்கன்ற மாரி இந்த பிரச்சனைக்கு ஒரு மறுபக்கோ இருக்கு அது வந்து இன்னு யாருனாலயு வெளியில வர்ல அது வெளிய வந்து தெரிய வரும்போது பரவால்ல மத்தவங்க பசங்கள கம்பேர் பண்றதுக்கு நம் நம்ம நல்லாதா பண்ணிருக்கோ மத்த அப்பா அம்மாவ விட நம்ம அப்பா அம்மா எவ்ளோ நல்லவங்கன்னு தெரிய வந்துரு
ம் ம் ஓகே ஓகே நன்றி உங்ககிட்ட பேசனதுல ரொம்ப மகிழ்ச்சி அ தேங்க்யூ
ஏமா தேங்க்ஸ்